ஆ சொல்லுங்கப்பா என்ன கொஞ்ச நாளா போன் பண்ணவே இல்ல நல்லா இருக்கே
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்பவே நல்லாருக்கே நம்மளோட சிந்தனை எல்லா என்ன நம்ம பிள்ளங்கள பத்தி மட்டுதான நம்ம யோசிக்க போறோ நம்ம பிள்ளைய எப்டி வளக்கலா அவனுக்கு எந்த மாதிரி உணவுகள் குடுக்கலா என்ன மாதிரி எதிர்காலத்து அமைக்கலா இதுதான நம்மளோட சிந்தனையா இருக்கு
ஆமாங்க சொல்லப்போனா இப்பல்லா வந்து எப்டின்னா கூட அவனோட என்னோட கொழந்த கூட படிக்கிற பசங்க என்னா கொண்டு வராங்க அப்டி எல்லா ஒன்னா தான ஒக்காந்து சாப்புற்றாங்க அவேகொண்டு வர்றத பாத்துட்டு மா நாளைக்கு சமைக்கிறதுக்கு மொத நாள் நைட்டே சொல்லிறது எனக்கு என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தாங்க எனக்கு இந்த மாரி எனக்கு சமச்சு குடுங்க அப்டின்னு மொத நாள் நைட்டே என்ட சொல்லிறது நாளைக்கு அத எனக்கு செஞ்சு
ஒரு அம்மாவா எனக்குதா இதுதாப்பா நா ரொம்ப ஆசப்படுறே நா என்ன நா சின்ன வயசு இந்த கொழந்த வந்துட்டு பிறந்ததுல இருந்து ஒரு தாய்ப்பால் இல்லாம பவுடர் பால் குடுத்ததுனால இப்போ வரைக்குமே அந்த புள்ள வந்து ரொம்ப நய்னு இருக்கா அவனுக்கு எந்த உணவு குடுத்தாலு சாப்ட மாட்றா அழுது வடம் பிடிச்சர்றா நம்பளு ஒரு பிள்ளாயருக் க்கிறதுனால அவன ஒன்னு சொல்லக் கூடாது அலுவுறானே பாவோன்னா வர வர உணவு விஷயத்ல ரொம்ப அழுச்சாட்டியம்னு சொல்லுவாங்கல்ல அப்டி நடந்துக்குறாங்க அ நானு உணவெல்லா நல்லா குடுக்கணுன்னு நெனக்குறே நீங்க என்ன மாதிரி உணவுகள்ளா முக்கியத்துவ கொடுத்து எப்டி பழக்க ஆரம்பிச்சீங்க
ம் நா பெருசா இப்டி இல்ல நாங்க வந்து எப்டின்னா நாங்க எப்பவுமே சாப்டும் போது என்னோட கொழந்தையு பாக்க வச்சுதா நாங்க சாப்டுவோ அவ வெளிய விளயாண்ட்டு இருந்தாலு சரி எங்க அம்மா அவிங்க ஆச்சி வீட்டுக்கு போனாலு சரி நாங்க கூட்டிட்டு வந்து நாங்க சாப்டும் போது அவ பக்கத்ல ஒக்காரணு அவ முன்னாடி ஆல்ரெடி அவ ப்ச் நாங்களா சாப்பிடற நாங்கள சாப்பிட்றதுக்கு எட்டு ஒம்பது மணி ஆயிரு அவனுக்கு ஏழு மணிக்கு நா சாப்பாடு ஊட்டிறுவே குடுத்துருவே ஆனா நாங்க சாப்டும் போது அவபக்கத்ல ஒக்காரணு நாங்க என்னென்ன சாப்ட்றோன்னு அவன பாக்க வச்சு பாக்க வச்சுதா சாப்டுவோ அவனுக்கு அப்பப்ப குடுப்போ அவ ஏன்னா முன்னாடியே சாப்பிட்டனால அவனால சாப்ட முடியாது ஆனா நாங்க என்னா சாப்றோன்னு அவ பாப்பா நாங்க அந்த டைம்ல டிவில்லா யூஸ் பண்ண மாட்டோ டிவி பாக்க மாட்டோ செல்லு யூஸ் பண்ண மாட்டோ நாங்க எல்லா இப்டி வட்டமா ஒக்காந்துதா சாப்டுவோ நானு எ ஹஸ்பெண்டு ஒக்காந்து சாப்டுவோ பக்கத்துல என்னோட பைய இருக்கனு அவன் தா சொல்லப்போனா அவன்தா எனக்குக் கொழம்பல்லா ஊத்தறது எனக்கு தண்ணி எட்டலன்னா தண்ணி எடுத்து குடுக்குறது இந்த மாரி
இது நல்ல விஷயந்தா நானுமே அப்டித்தா சாப்டுறோ ஆனா என் பைய நல்லா எம்மா அப்டி பாவமான ஒரு அழகான முகத்த வெச்சுட்டு எம்மா தயிவு செஞ்சு என்ன சாப்புடுன் மட்டு சொல்லிடாதம்மா அவங்க அப்பாட்ட நேத்தி நா சொல்ற நீங்க சிக்கன் வாங்கிட்டு வாங்க ரொம்ப நாளாச்சு சாப்ட்டு வாங் பொண்ண அப்பா நீ வாங்கிடாத பண்ணிட்டு சிக்கனு வாங்குனா அம்மா எனக்கு குடுத்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுப்பா நீங்க வாங்கிறாதப்பா அப்டிங்கறாங்க என்னப் பண்றது சொல்லுங்க நீங்க விளையாட்டுக்கள் எல்லா ஆர்வம் எந்த மாதிரியான விளையாட்டுக்கள்லா சொல்லி குடுத்துருக்கீங்க வெளில எல்லா விளையாட விடுவீங்களா நா பிள்ளைய
ஆம்மா வெளிய வெப்பின்னா வெளையாட விடுவ வெளய வெளையாட விடுவ எப்டின்னா நானும் பக்கத்துல இருப்ப அப்புன்னாதா வெளையாட விடுவ இல்லீன்னா விட மாட்ட ஏன்னா இங்க இருக்குற நாங்க இக்குறது கிராமோ நா இல்ல அப்டின்னா அங்க பசங்க அடுச்சுருவானுங்க அது எனக்கு கொஞ்சோ பயோ அம்மாவா இருந்தா அந்த ஒடத்துல ஒரு பயோ வரு இல்ல அய்யோ என்னோட கொழந்தைய யாராவது அடிக்கக்கூடாது அப்டின்னு அதனால பாத்துப்பேம் அ பக்கத்துலயே நின்டு பா வெளையாடுவே எப்டின்னா இந்த பசங்கெல்லா கிரிக்கெட் வெளையாடுவானுங்க அப்ப வெளையாடுவ பாக்க விடுவ பாக்க மட்டுதா விடுவ வெளையாடும் போது வந்து எப்டின்னா எங்க வீட்லயே முன்னாடி கொஞ்சோ நல்லா எடோ ஃபீரியா இருக் நம்ம வீட்லயே அந்த ஹால்ன் சொல்வாங்கள்ள போர்ட்டிக்கோ அந்த மாரி நம்ம வீட்லயே இருக்கு அப்டின்னால நா என்னோட அவனுக்கு ஒரு சின்ன பேட்டு குடுத்துருவ எனக்கு ஒரு பேட்டு நாங்க ரெண்டு பேருமே வெளையாடுவோ நடுவுல வந்து பாலு நா இங்கிருந்து அவனுக் கடுச்சுடுவ அவ எனக்கடுச்சுடுவா
நல்ல விஷ்யந்தா என்னோட கொழந்தையுமே என்னோடதா வெளையாடனுன் ஆசப்படுவாங்க மத் மத்தபடி நாங்க இருக்குற சூழல்ல வந்துட்டு கிராமமா இருந்தாலுமே அது ஒரு தனித்த நகரம் மாரி இன்னு சில நேரங்கல்ல நரகமாதிரின்னு சொல்லலா ஏன்னா அத் அக்கம்பக்கோம்லா யாருமே கெடையாது நம்ம மட்டு தனியா இருக்குற மாதிரியான ஒரு எடோ அதுல என்ன பாத்தீங்கன்னா யாரோடையு விளையாட் த்துக்கெல்லா வாய்ப்பே கெடையாது நானுமே வேல பாக்கறதுனால பல நேரங்கள்ல பையன பாத்தீங்கன்னா பாவமாருக்கு அவங்க பாட்டுக்கு தனியா வெளையாட்ற சூழல் தா இருக் கு நம்ப அவுங்களுக்கு கூட விளையாடமா இருக்கறது அது எனக்குமே வருத்தமா இருக்கு நீங்க சொல்றது இப்போல இனமேல் நான் நா உங்களோட நேரம் செலவிட்டு பாக் க்கற அம் பை இ ஈவினிங்ல லயே ஒரு ஹோம்மர்க்கு இதெல்லா எப்டி பண்ண வைக் க்குறீங்க நா ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே கொஞ் கொஞ்ச நேரோ எழுத சொல்லிறது அதுக்கப்புறோ ஆனா சில நேரங்கல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ரொம்ப அதிகமா ஹோம்மர்க் குடுக்குறாங்களா அப்பனா கட்டாயப்படுத்துறது கெடையாது ஃபுல்லா எழுதணுன்ட்டு நானு ஒரு ஆசிரியரா நா இருந்திருக்கே ஆனா நா செய்யுறது தப்புன்னு தெரியு ஆனா ஒரு அம்மாவா பாக்கும் போது பாவோ கால்ல இருந்து உக்காந்துட்டு வாரா வந்தூ இவ்ள நேரே எப் எப்டி அவுங்ள எழுத வக்குறது அப்டின்னு மனசு நமக்கு மாறி தோண ஆரம்பிச்சுடுதுல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க
இல்ல இல்ல நானல்லா அந்த பாவம் எலா பாக்க க்க மாட்டே இல்ல சீரீயஸா நா அப்டி நா ஸ்கூல் விட்டு வருவே கூட்டிட்டு வந்தது ஃபஸ்ட்டு ட்ரேஸ் சேஞ்சு பண்ணிட்டு பேஸ்வாஷ் பண்ணுவா அவனவே போயிறுவா நா ஏன்ட்ட ஏதுவுமே எதிர்பாக்கமாட்டா அவனுக்கு அந்த சட்ட பட்டன் மட்டு கலட்டி தெரியாது மித்தப்படி எல்லாமே அந்த சாக்ஸ்சு சுவ்வு ஆ ட்ரௌசர் எல்லாமே அவனே கழட்டியிருப்பா சட்ட பட்டன் மட்டு நா கழட்டி விடுவே கழட்டிணனோ அவனாவே போயிட்டு பேஸ் வாஷ் பண்ணிட்டு கை எல்லா கழுவிட்டு வீட்ல வந்து ஒக்காந்துப்பா ஒக்காந்துட்டு அவனாவே நோட்டு எடுத்து அவனாவே எழுத ஆரம்பிச்சிருவா என்னய எதிரே பாக்க மாட்டா நா ஒக்காந்து நா சொல்லி தரணு அப்டின்னு எதிர்பாக்க மாட்டா அவிங்க ஸ்கூல்ல வந்து சொல்லிருவாங்க இந்த ஹோம் ஒர்க்கு இந்த நோட்ல இது இருக்கு அப்டின்னு சொல்லிருவாங்க புக்ல மட்டு நா அந்த பேஜ் நம்பர் மட்டு எடுத்து குடுக்கணு ம்ச எடுத்து குடுத்து இது எப்டி எழுதணும்னு மட்டு நா சொன்னா போது அவனே ஓக்காந்து பிக்கப்பண்ணிப்பா
நெஜமா நீங்க அம்மாவா ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க நானு அப்டித நெனக்குறே என்னதுப் படிச்ச பிள்ளைங்களிட்ட எல்லா பாத்தீங்கனா நானுமே ஒரு கிளாஸ் எல்லா எடுத்திருக்கே அவங்கல்லா ஹோம் ஒர்க் எழுதிட்டுவர்லனா அவ்வோளல்லா அவுங்கள எல்லா அதட்டிருக்கே ஆனா இப்ப நெனச்சு பாக்கறே நம்பளே இப்டி தப்பு செய்யறோமேன்ட்டு அம்மாவாகும் போது வந்து நம்பளே அறியாம சில நேரங்கல்ல கொஞ்சோ மென்மை வந்துருதுன்னு நெனக்குறே இனிமேல் அதயுமே நம்ம மாத்திக்கணு
ஆமா கண்டிப்பாங்க நா வந்து எப்டின்னா எங்க வீட்ல எ ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க அவர் வந்து கொஞ்சோ கொஞ்சோ பாசமு காட்டுவாரு அடியு போடுவாரு ஆனா வேலவிட்டு வந்தது ஃபஸ்டு என்னோட பையன்கிட்ட கொஞ்சுவாரு தூக்குறது கொஞ்சுறது வெளயாடுறது ரெண்டு பேருமே வெளயாடுவாங்க தொட்டில கட்டிட்டு அம்மா நானுமே ரொம்ப வெளயாடு அவ அவன்கிட்ட எந்த அளவுக்கு நா அவன படிக்கிற விசயத்ல வந்து அடி போடுவே ஆ அந்த விசயத்ல நீ கோம்வொர்க் குடுத்தாங்னா ஃபுல்லா கம்ளிட் பண்ணனு அத படிக்க சொன்னனா கண்டிப்பா படிக்கணு படிச்சே ஆகணு அப்டின்னுருவே அதே மாரி அவனு அடம்பிடிக்க மாட்டா அவ போன வருஷோ எல் கே ஜி இல்லங்க எல் கே ஜி படிக்கும் போது அந்த அஞ்சு எக்ஸாம் வந்துச்சுங்கள அந்த டேம் டெஸ்ட்டு அதுக்கப்றோ எக்ஸாம் ஒன்னு இப்டி வரும்ள அப்டி வர இதுல எல்லா இதுலயுமே அவுட்ஸ்டாண்டிங் அவே அவே பேட்ச் குத்துவா குத்திதா அவே இது பண்ணுவா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அவே பேட்ச் குத்துவா எனக்கு வந்து பெருமையா இருக்கு அவ
நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறதெல்லா பாக்கும்போது தான நமக்கு சந்தோஷம்
சந்தோஷோ ஆ அப்ப வந்து நா எ ஸ்டார்ட் டிங் வந்து ந நீங்க சொன்ன மாரி கொஞ்சோ நேரோ விளையாட விட்டே இந்த மாரி பண்ணவு சரியா படிக்கல அப்புறோ கொஞ்ச கொஞ்சமா தெரியுல்ல ஒரு ஒரு வாரோ அப்பிடி விட்டது அதுக்கப்புறம் மறுபடியு நீ ஸ்கூல்வுட்டு வந்தது எழுத வச்சது அப்ப வர கொஞ்சோ மார்க்குக்கு அதுக்கு டிப்ரென்ஸ் இருக்கும்ல
ஆமா
த்தது பாத்து கண்டுபுடிச்சிட்டே ஓ அப்ப வந்தது ஓ ஸ்கூல்வுட்டு வந்தது மொத எழுதனு அவ எழுதிட்டானா ஏன்னா ஸ்கூல்ல சொன்னது ஞாபகோ இருக்குங்க அப்பிடியும் மண்டல வச்சுப்பா வந்தது நீ எழுத சொன்னா டக்குன்னு எழுதிடுவா எந்த மிஸ்டேக்கு இருக்காது அப்டே காப்பி பேஸ்ட் பண்ணா எப்பிடி இருக்கு அந்த மாரி பண்ணிருவா ஆனா கொஞ்சோ விளையாட விட்டோம்னா விளையாட்டு புத்தி வந்துரு மறந்து பெய்ருவா
ஆனா வந்து குழந்தை பருவத்துல ரொம்பையு அவுங்கள இது பண்ணிட கூடாதுல்ல கொஞ்சோ கொஞ்சோ அவுங்களுக்கு ப்ரீனஸசு கொடுக்கணுல்ல அந்தியு நாம பாக்கணுன்னு நெனச்சுட்டு நா யோசிக்கிறது ஏன்னா வந்துட்டு இது என்னோட தனிப்பட்ட அனுபவோ என்னன்னா நா படிப்பு படிப்புன்னு இந்த நெணடுப்பு அதாவது நா நல்ல விஷ்யோதா இருந்தாலு என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல படிப்பு படிப்புன்னு மொத்த அதாவது குழந்தை பருவோ சரி காலேஜ் வரைக்குமே வந்துட்டு லைபே தொலைச்ச மாதிரி ஒண்ணு ஆனா திரும்பி பாத்தா எல்லாத்திலியு நா உண்மையிலே சொல்லணுன்னா வந்துட்டு நா டென்தல ஒரு ஸ்டேட் லெவல் போரு ஒரு டுவெல்த்ல பாத்தீங்கனா தௌசண்ட் ஒன் எயிட்டி அந்த மாரி ரேஞ்சுக்கெல்லா வந்துச்சு ஆனா என்ன பாண்ணோன் திரும்பி பாக்கு போது லைபே இல்லாத மாரி தொலைச்ச மாரி எல்லா சந்தோசமு இல்லாத மாரி இருந்தது அதனாலேயே நம்ம பிள்ளை கொஞ்சோ இது பண்ணிடக் கூடாது அப்பிடிங்கறதுக்காக கொஞ்சோ சில விஷயங்கள் யோசிக்கிறது ஆனா நீங்க சொன்ன அறிவுரையை நா நிச்சயமா ஏத்துக் க்கர அவுங்கள ரொம்பையு ப்ரீயா விட்டுடக் கூடாது
ஆமாங்க ஆனா நாம எழுதி முடிச்சது அப்புறோ நாங்க ப்ரீயா விளையாடுறோல்ல எப்பிடினா அவன்ட நா முன்னாடியே சொல்லிருவே நீ எழுதி முடிச்சிடினா நம ஜாலியா விளையாலா சாமி அப்பிடின்ட்டு அவன எழுதி ட்டனா அவ கையில ஒரு ஸ்டார் போட்டுவிட் ட்றது அவன கட்டவரலளுக்கு மேல இப்பிடி கை மடக்கணும்னா இருக்கும்ல மடக்கணம்மனா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாரு அவனுக்கு ரெண்டு ஸ்டாரு மூணு ஸ்டாரு ரெண்டு நோட்டு முடிச்சா ரெண்டு ஸ்டாரு மூணு நோட்டு முடிச்சா மூணு ஸ்டாரு இந்த மாரி ஸ்டார் போட்டா அவனுக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷங்க ஐயோ ஸ்டார் போட்டாங்க ஐயோ நா ஸ்டார் வாங்கிட்டே அப்பிடின்னு இதுக்காக இப்பயு அவே வேகமாக உட்கார்ந்து எழுதுவா படிச்சி முடிச்சிட்டு எல்லா எழுதிட்டு அவங்கிட்ட நா விளையாடு போதே அந்த ரைம்ஸ் சொல்லி குடுத்துட்டே விளையாடுவோ ஏ ஹஸ்பண்டு சரி நானு சரி நா சொல்ல போன அவன் படிக்கிறானோ இல்லையோ நா படிச்சி மனப்பாடோ பண்ணிப்பே எப்பல்லா ப்ரீயா இருக்கோ? எப்ப எல்லா ஏ கூட விளையாட்றானோ ப்பல்லா அந்த ரைம்ஸா சொல்ல சொன்னா அவுனு விளையாட்டு விளையாட்டுன்னு விளையாண்டுக்கிட்டே சொல்லிடுவா என்கிட்ட
ஓ ஈஸியா பாடம் சொல்றதுக்கான எல்லா விஷயங்களு சொல்றீங்க மத்தபடி குழந்தையோட எங்கயு வெளில போறது இந்த மாதிரி விஷயங்கள்லங்க பண்ணுவீங்களா நாங்க எப்பிடி இருந்தாலு வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைய வெளியில அழைச்சிட்டு போய்டறது ஏன்னா வந்துட்டு நம்ம அவங்களு வெள்ல வரு போது கொஞ்சோ சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்கல்ல ஏதாவது ஒரு பொது இடங்கள் ஒரு பார்க் மாதிரியான இடம் இல்லை ஏதோ ஒரு வழிபாட்டு தலம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக் வாரத் த்ல ஒரு முறையாவது வெளியில அழிச்சிட்டு போவோ முயற்சி பண்றது அப்பிடி இல்லனாலு கொஞ்ச அருகாமையில அம்மா வீடு இருக்கு அவுங்க வீட்டுக்காவது கொண்டு போய் விட்டு அவுங்க ஒரு இதம் மாறி இருக்கணு ஒரு ஒரு மன ஒரு ரிலாக்ஸ் வேணுங்கற்துக்காக அப்பிடி பண் ட்ரது அந்த மாதிரி நீங்க ஏது பண்ணுவீங்ளா
இல்லங்க வாரத்துல ஒரு நாள் அந்த ஞாயித்துக்கெழம மண்டே நாங்க குடும்பமே சேர்ந்து கறிஎடுக்க போவோ நா தூங்குறதே பத்து மணி வெரிக்கு தூங்குவோ ஞாயித்துக்கெழம ஆச்சுன்னா
ஓகே ஓகே
கே எல்லாமே ரெஸ்டு எ ஹஸ்பெண்ட் ரெஸ்டு தம்பிக்கு ஸ்கூல் போறதுல்ல எனக்கு அன்னிக்கு ஒரு நாள் தா நா கால எந்திரிச்சு எந்திரிச்சு வேல செய்ய வேண்டியது இல்ல கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு அப்ப சமைக்கலா அப்டின்னு நாங்கலுமே படுத்துடுவே படுத்துட்டு தூங்கிட்டு அடுத்து நா அப்றோ ஒரு பத்து மணிக்கு மேல எந்திர்ச்சு களம்பி கறி எடுக்க போவோ அப்ப நாங்க குடும்பமா சேர்ந்து போய்ட்டு ஒரு கறி எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல்ல போய்ட்டு சாப்டுட்டு அந்த காளா சாப்பாடு சாப்டுட்டு அவனுக்கு புடிச்சமாரி ஸ்நேக்ஸ் அந்த வாரத்துக்கானஸ்நேக்ஸ் எப்டினா ஸ்கூலுக்கு வந்து ஹெல்தியா குடுக்குறோ வீட்டுக்கு வந்தது கப்றோ ஏதாது நொறுக்கு தீனி மாரி எதிர்பாப்பான்ல
ஆமா நிச்சயமா
இப்ப வந்து அவெ எழுத எழுதும் போது நானே அவ பக்கத்துல உக்காந்து அப்டியே கொஞ்ச கொஞ்சமா எடுத்து வாய்ல ஊட்டி வுட்றது அந்த மாரி அவ சாப்டுகிட்டே எழுதுவா
நல்ல விஷய தா நறயா விஷ்யங்கள்ல குழந்தைக்கு பாத்து பாத்து செய்யுறீங்க நானுமே என்னனா இப்பெல்லா ஒரு சின்ன சின்ன வேலைகளலா அவுங்கள செய்ய சொல்லி ஏனா பல வேலைகள்ளாம் ரொம்ப கடினமாலா குடுக்க மாட்டே அவுங்க விளையாட்றாங்கனா அவுங்கலோட விளையாட்டு ஜமாண்களெள்ளா அவங்க உடனே முடிச்ச விளயான்டு முடிச்சதுக்கப்றோ அவங்களுக்குனு ஓரு பேஸ்கெட் வெச்சிருக்கே அதுல தா எடுத்து போடணு அப்டிங்கறது அத பண்ணுனம் நா அவுங்களுக்கு சின்ன ஒரு பாராட்டு லா குடுத்தோம்னா அவுங்க அத சுத்தம் பண்ணிடுவாங்க நாங்களுமே ஒரு ஒரு நா ஒரு ஒரு பாத்ரோம்னா வெளக்கறனா கூட எ பையெ வந்துட்டு வான்டடா அம்மா நா உனுக்கு ஹெல்ப் பண்ற மானு சொல்லிட்டு அவுங்க வெளக்க மாட்டாங்க ஓ ஒவ்வொரு டம்ளரா எடுத்துட்டு போய் வீட்ல வெப்பாங்க அது நமக்கு பாக்கு போது ஒரு சின்ன சந் தோசோ நமக்கு ஐயோ நமக்கு வேல செஞ்சு குடுக்குறாங்களேன்டு நாங்க வந்து ட்டு ஒரு வீட்டுக்கு பின்புறம் வெச்சு யாண வளக்குறனா ஒரு டம்ளரு ஒரு தட்டா சார் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்போ என்ன அறியாம ஒரு சந்தோஷம் எனக்கு குரோம் ஐயோ நம்ம பிள்ள நமக்கு ஹல்ப் பண்ணுதே அப்
ஹெல்ப் பண்ணுது ஆமாங்க கட்னப்ப ஹஸ்பெண்ட் கூட பண்ண மாட்டாங்கங்க தாபுள்ள பண்ணும் போது நமக்கு அவ்ளோ ஒரு இதாருக்கு
ஆமாபா நீங்க சொன்ன மாரி இந்த ஸ்நேக்ஸ் சுலா சாப்டும் போது நா பிரிச்சு அவனுக்கு குடுத்தனா அவ ஒன்ன எடுத்து எ வாய்ல வெப்பா பாருங்க அப்ப நெனச்சு பாக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ங்க அதெல்லாம் ஒரு அம்மாவா நம்ம உணரும் போது தான அது தெரியுது நீயும் சாப்டு மா இந்த மா இன்னு பாருமா இது எப்டி இருக்குன்னு பாருமான்ட்டு அதெல்லா ஒரு மகிழ்ச்சிங்க நிச்சயமா
தங்கி சரிங்க தோலி அடுத்தஅலைப்புல பேசுவோம்
ஆ சரிங்க நிச்சயமா நன்றி